ஹலோ
தல கேக்தா ஹலோ
கேக்குதுங்க
ம் செரி அதே மாரி ஃபேஸ்ஸு அதே மாரிதா
அது
புரியில
ஆ
ஃபேஸ்ஸு அதே மாரிதா
ஆ
இப்ப நா வந்து காலேஜ் போனா மட்டு ஏ த என்னோட தலையே ஃபுல்லா மெயின்டைன் இது அ பாதுகாப்பு பாதுகாப்பு வக்கணு
ம்
அவ்ளோ மண்ணு அவள மண்ணு அடிப்பானுங்க மண்ணி மண்ட போச்சுனா ஒரு சின்ன ஒரு பைக் போனாலே அப்டியே முடில்லா எனக்கு எதுவுமே கொட்டாது முடி ரஃப் ஆயிடுது சாஃப்டா இருக்க மாட்டேங்து
அப்பனா இது மட்டு ட்ரை பண்ணுங்க
ம் ம்
கிளாஸிக் ஜெல் மட்டு வாங்கி மாஸ்கா போட்டு ஒன்ஆர் வாஷ் பண்ணுங்க ஃபேஸ்க்கு உங்களுக்கு என்ன பிராப்ளம் வந்து ம் ஒரு ஃபே ஒரு ஃபேஸ் வாஷு ஒரு சீரமு அப்புறோ வெயில்ல போனா சன்ஸ்கிரீன் இது போட் டாலே போது
ம் பேஸ்லா பிரச்சன இல்ல அது கரெக்டா தா இருக்கு எப்புடி சொல்றது
ஆ
போயிட்டு வந்தா அப்டியே அப்புடி பேஸ்ஸ தொட்டா அப்டியே மண்ணு மண்ணா இருக்கு
அது எல்லாருக் குந்தாங்க இருக்கு
ம் ம்
நீங்க காலையில போயிட்டு சாய்ந்தரோ வந்து பாத்தீங்கனா அப்டிதா இருக்கு அதுக்கு வந்து காலேஜ்ல ஒரு டைமு வந்து மதியோ ஃபேஸ்
ஒரு டைம் ஆமா அது பண்ணுவே
ஆ
அதுதா அந்த டைம்ல போயிட்டு வந்தோனே இந்த கை வச்சாலே அது மண்ணா இருக்கு லைட்டா
வைப்பர்லா இருக்கு ஆன்லைன்ல விக் க்கு டிஷுபேப்பர் மாரிதா அது வச்சு
கேர்ள் பொண்ணுங்கல்லா பரவால்ல இன்து ஷாலு இருக்குது எடுத்து மாட்டிக்கிறாங்க
ம்
ஷால் எடுத்துஅப்டியே தலையில ஃபுல்லா போட்டு அது ஸ்காஃப் மாரி போட்டுறாங்க இப்ப நா ஸ்காஃப் வாங்னாலு எப்டி சொல்றது நா வச்சுனு இருப்பே
ஆ
ப்டியே நா ஒ ஒன்னு எதாச்சு நல்ல தா வாங்குவே வாங்குனா அது அது எத்துனு போனா க்ளாஸ்ல நம்ளு பாக்கெட்லயு வெக்க முல்ல எவே பேக்ல வச்சாலு மறந்துட்டு வந்துற அவனுக எத்துன்னு போயிறானுங்க வீட்டுக்கு
அ
அ அவள்தா அது அப்டியே பயப் அது அப்டியே அவள்தா அதனால ஒரு மூணு ஸ்காஃப் விட்டே அப்டியே ஃபுல் ஸ்காஃப் கண்ணு மட்டு தெரில அப்டியே இது மட்டு பேஸ் மட்டு ப்ரொடெக்ட் பண்ற மாரி இருந்தது ஆமா ஆமா
ஆ அப்ப வண்டியிலே வெச்சுக்கிலால அப்ப வண்டியிலே வெச்சுக்கிலால
வண்டிலேயா அது அது வண்டியில வெக்கவே முடியாது
ம்
வண்டியே சின்னது எந்த எத்துல வெக்கறது கீத்தவுத்து வெக்க முடியாது
ம்
அப்டியே மெ அப்டியே மேல வெச்சாலு எவனா எத்துனு பொய்டுவானுங்க
ஆமா ஆமா
அது வேஸ்ட் தா சும்மா வண்டி எடுத்து ப்ரெண்ட்ஸ் காலேஜ்க்கு போறதுக்கு எங்கனா வெளிய போறதுக்கு
எல்லாமே இருக்கு பொய்ட்டு வாங்க
புரில
ஒரு இயர் தா படிக்க போறீங்க
ஆமா
ஆ அஜ்ஜஸ்
இந்த ஒரு இயர் மட்டு இல்ல எங்க நா எங்க வெளிய போனாலு மண்ணுதா அதுதா சொல்ற
ம்
இப்போ நம்ப கேப்பு போட்டா கூடோ
ம்
முடி வந்ததுன்னா இப்டியே அய்த்தி இது பண்றோல
ஆமா
அப்டியே முடி வந்து அப்டியே அமுங்கி போய்டுது
அ ஆ
அது ரொம்ப நாள் போட்டா அது அப்மா ரொம்ப இதுவாயிது ரஃப்பா ஆவ்ற மாரி ஆயிட்து
ஆ
உ அதா உங்களுக்கு என்ன புடிக்கு
எனக்கென்ன பிடிக்குனா எதுல கேக்குறிங்க
சாப்பாடு போ சாப்பாடு சாப்பறதுல
எனக்கு கொஞ்சொ பருப்பு சாதொ அதெல்லா ரொம்ப புடிக்கோ
ம்
அதெல்லா மிச்சொ வெக்காம சாப்பிடு சாப்பிட மாட்ட
நான்வெஜ் அதெல்லா சாப்ட மாட்டீங்களா
நான் எல்லாமே சாப்டுவ
ம்
ஆனா வந்து எல்லாமே ஒரு அளவுக்கு தா ஒரு ரெண் பொயிட்டா இல்ல கால்வாசி முக் அரைவாசி தா சாப்புடுவே ம எல்ல அப்டியே வச்சிட் வச்சிட் தா வருதுங்க
ம் ம்
அதே வந்து கொஞ்சோ பருப்பு சாதம அந்த மாரி எல்லா நா ஃபுல்லா சாப்பிட்டுருவே
அப்படியா
ம்
ம் ம்
அதிகமா சாப்பாடுல்லா சாப்பிட மாட்டே ஒல்லியாதா இருப்பே ரொம்ப
அப்டியா நானு கூட தா ஒல்லியா இருப்பே
இல்ல அல்சர் வரு போகு வரு போகு இத என் லைஃபே
ஓ கரெக்டா கரெட் டைம்க்கு சாப்பட மாட்டிங்கப்போ
ஆ கரெக்ட் டைம்க்கு சாப்பட மாட்டே அது சாப்பற போது கரெக்டாக சாப்பிட மாட்டே
அது அப்டி இல்ல அப்டினு இருக்க கூடாது எப்டி சொல்றது டைமுக்கு சாப்படலனா கூட பரவாயல கொஞ்சோ இப்ப நம்மளுக்கு எப்டி சொல்றது ஒரு ஓ அரளவுக்கு நம்மளுக்கு போதுன்ற அளவுக்கு சாப்பிட்டா போது நீங்க என்ன சொன்னிங்க என்ன நினைக்கிறீங்கன்னா ஒரு இட்லிதா சாப்பிடுவே அப்டின்ற மாரி சொல்றீங்க
ஆ
ஆமா தானே
அப்டில்ல
ம்
ஆ பசிக்கவே மாட்டேங்குது அல்சர் வந்தா பசிக்கவே மாட்டேங்குது சாப்பாடு சாப்படு எதுவுமே சாப்பிட இறங்கவே இறங்காது கஷ்டப்பட்டு சாப்பிட்டாலுமே இறங்காது அப்புற அல்ச்
அப்டி இல்ல உங்களுக்கு நா சொல்லட்டுமா சாப்படடுறதுக்கு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டே இல்ல அதுதா விஷயம் ஆமா தானே
அல்சர் வந்தாலே சாப்பாடு சாப்பிடாமே பழகிருச்சுங்க நல்லா இல்ல ஒரு ஆசை வராது சாப்படணு போணு வரணு பசிக்காச்சு
அப்டியா அதுதா அல்சர் வந்தா ரொம்ப இப்ப வயிறு வலிக்கும்ல
வயிறு வலிக்காது எனக்கு நெஞ்ச நெஞ்சு தா வலிக்கு ஹாஸ்பிட்டல போனா இந்த
இருக்கும்ல
ஆ ஹாஸ்பிட்டல் போனா இந்த மாரி காரமான ஐட்ட எல்லா சாப்படகூடாது
ம்
நல்லா பொண்ணாயிருகு நெஞ்சு வலிக்கு அப்டின்னு சொல்லுவாங்க ம்
அதா தயிர் சாதோ அண்ணுங்க தா சாப்பிட சொன்னானுங்க
ஆ அப்பற வந்து என்ன சொல்லுவாங்கன்னா இனிம இப்பேயு ஆல்சர் இருந்த கூட்டிட்டு வாங்க எல்லா டெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லுவாங்க அவுங்க குடுப்பாங்க ரெண் நா டேப்லெட்டு ஏ வந்து குடுக்றாங்கனா அந்த ரெண் நாள்ல வந்து நம்ம நல்லா எப்டியாவது கஷ்ட கஷ்டப்பட்டாவ்து சாப்ட்டு அந்த டேப்லெட்ட குடிச்சா கொஞ்சோ சரியாயிடு அதுக்கு மேலயு அது வலிச்சுதுனா அ வாங்க அந்த அளவுக்கு போன்னா வலிக்குமே நரம்பூசில்லான் பயந்துட்டு சாப்டுவாங்க
அப்டியா
ஆ அவர் ம சரியானோ சாப்ட மாட்டே
உம் உம் அப்போ ஊசிக்காக பயப்புடுறீங்க
ஆமா இ ம் ஆல்ரெடி எனக்கு பிக்ஸ் இருக்கு
ஆ ஆ அப்டியா‌ அப்போ உடம்பு ஃபுல்லாவே
அப்டில்லா இல்ல
ம் ம்
பிக்ஸூ வா
எதுக்காக பிக்ஸ் ஆன்டிசைட்டா வர்றதுனால்யா ஆ ஆன்டிசைடு ஐய்யோ ஆ எதுக்காக இந்த டை இந்த இதுல டி டிப்ரெஷன்
எனக்கு வந்து அப்பா இல்ல அதனால அது யோ ச்சு யோச்சே டிப்ரசன் ஆயிச்சா அப்றோ டென்த் படிக்கும் போது அப்டே வந்துருச்சு
அப்டியா சரி வுடுங்க ஃபீல்லா பண்ணாதீங் அது உங்க அப்பா உங்க கூடியதா இருப்பாரு
எனக் ஃபீல்லா பண்லங்க எனக்கு வந்து பிக்ஸ் இருக்கது வந்து எனக் பிளஸ் பாயிண்டா இருக்குதுங்க
எதுனால லீவ் பண்லா
ஆ படிக்க சொன்னா தலவலிக் வேணா வேணா நீ பாஸ் ஆனா போதுன்னுவாங்க வீட்ல
ஓ ஓகே ஓக் அதுக்கு நீங்க என்ன பண்ணனுங் னா நீங்க வந்து இந்தமாரி ஏமாத்தணு
ஏ
ஓகேவா ஆமா இந்த மாரி ஏதாச்சு ஒரு விஷயனா இப்போ ஏதாச்சி உங்ளுக்கு ஏதாச்சு இம்பாட்டனா ஒர்க் இருக்கு இந்த மாரி அவுங் உங்ள அர்ஜென்டா கூப்பறாங்னா ஐ யொ என்னால முடியலீங் அப்டியே ஒரு மாறி இதுக்கு க்யேரா இருக்குது அப்டி இப்டி ஏதாவது சொன்னா கூட விட்டு போயிருவாங்க
ஆ
அது அந்த டைம்ல யூஸ் பண்லா படிக்கறதுக் படி அப்வே படிக்கிறதுக்கு
ம் இப்ப வந்து சா போட்டா எனக் வந்து ல தல வலிக்குது லைட்டா வலிக்க ஆரம்பிக்குதுன் சொன்னாலே நிறுத்திட்டு கொஞ்ச ஆரம்மிச்சுருவாங்க
ஏனா என்னால ச பாட முடியாது கடுப்பா இருக்
இதுதா எனக் புரிஞ்சி சி இப்ப எதாச்சு வேல இருந்தாலு தல வலிக்குது சொன்னா நீ எதுவு செய்யாதன்றுவாங்க கரெட்டா
வேலயே உட மாட்டாங் நீ கை வைக்காதன்னுவாங்க
ஆ
அந்த மார்தா வீட்ல இருக்கூ அதனால ரொம்ப ஃப்ரீயா ஜாலியா இருக்கே இந்த நாலு வருஷொ
ஓ
ம்
அவ்ளோதா அப்போ ம் இப்போ இப்ப எப்டி ஃபோர் இயர்ஸ் வர கா த்ரீ இயர்ஸ் ஆ
புரியில் என்ன சார் கேட்டீங்க ஆ ஃபோர் இயரு
ஃபோ ஓகே ஓகே பி டெக் ல ஓகே ஓகே
ம் ம்
ஃபோர் இயர்ஸு ஒரு வருஷொ வேஸ்ட்டு பண்ட்டீங்க
ம்
இப்போ பச்சிருந்தா கூடோ தேட் இயர் வந்துருப்பீங்க
அந்த ஒரு வருஷொ வந்து என்னால வேஸ்ட்டு போனா கூட அத நா ரிக்ரெட் பண்ணுவே அதிகமா
ம் ம்
இது மாத்தி அவுங்களுக்காக தான வேஸ்ட்டா போச்சு அவுங்களுக்காக ஒன்னு சாக்ரிஃபைஸ் பண்றோன்னு நெனைக்கும் போது அது ரிக்ரேட் பண்ண வர்ல அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கு அடி நம்மள் க்கு ப்ரௌவுடாதா ஃபீல் ஆகுது
ஹம்
லைஃப்ல வந்து கரெக்ட் ஏஜ்ல எல்லாமே முடிஞ்சிடாதுல்ல
ஆமா இப்போ ப்ரவுடா ஃபீல் ஆனாலு அத கரெக்டா கொண்டு போணுல்ல
ஆ இப்போ வந்து எ என்னோட ஏஜ் கம்மியா இருக்கோங்கதா என் கூட ஆனா எனக்கு அது வந்து தோண் தோணுச்சு அது வந்து நம்ம மத்தவங்கள பாத்தா தா அது எனக்கு தோணு என் லைஃப் மட்டு நா பாத்தா இந்த நாலு வருஷோ நா நல்லா பட்ச்ச நல்ல வேலைக் போலாமே குடும்ப நல்லாருக் ஆ அப்டின் நா யோஸ்ச்சு படிச்சா அந்த நாலு வருஷொ எனக்கு போறது தெரியாது அது வந்து ஒரு னாதா போகூ பெருசா இதுல டிஃப்ரெண்ட் தெரிஞ்சுக்காது
ஆ ஆ
ஏஜ் எல்லா அது நம்ம நெனைக்குறது தா இருக்கு ஏஜ் எல்லா
ஆ இப்ப நீங்க என்ன நெனைக்கிறீங்க
நா என்ன நெனைக்கிறேன்னா இந்த நாலு வருஷொ கையில இருக்கு அதுக்குள்ள எப்டியாவ்து நம்மள நம்ம டெவலப் பண்ணிக்கலான்னு நெனைக்கிறே
ம் ம் ம் இப்ப டெய்லி எதாச்சு எதாச்சு கத்துக்குறீங்களா டெய்லி வீட்ல
காலேஜ் போனா பாத்துக்குலா
அப்படின்னு இருக்குது காலேஜ் போனா என்னா என்னா தோணு தெரியுமா இந்த ஒரு நாள்தா ன மறுநாள் பாத்துக்குலான் தோணு
ஆமா
அந்த மாரிதா தோணி தோணி எனக்கு ரெண்டு வருஷோ பாய் சொல்லிச்சி வீ அட வீணா போச்சு
நா எனக்குமே அப்டிதா தோணுச்சு ஆட்ஸு
ஸ்டெடில கெடையாது ஸ்டெடிஸ்ல கெடையாது ஸ்டெடிஸ் வந்து அது அது எப்டி சொல்